எப்டி நல்லா இருக்கீங்
நல்லாருகே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கோ தோழி
ஆமா இன்னைக்கு காலேல உணவு முடிஞ்சுதுங்ளா
ஆ கா காலை உணவெல்லாம் முடிஞ்சுச்சு எல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு இனிமேலு தான் சாப் சாப்டன்னும் குழந்தைகள் சாப்டுட்டு இருக்காங்க இனிமேலு தான் நா சாப்டோணு என்ன தோழி திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க
இல்ல தோழி அ எதாவ ஒரு தலைப்பு பத்தி பேசலாம் அப்டிங்குறதுக்காக அ கூப்டு இருந்தீங்க தொடர்ந்து பேசலாமா
ஆ பேசலாம் தோழி சொல்லுங்க
அ ஆ உங்களுக்கு எந்த வகயான உணவுகள் வந்து சமைக்க புடிக்கும் சைவமா அல்லது அசைவமா அதுல நீங்க ஆ தொடர்ந்து பேசுங்க தோழி எந்த வகயான உணவுல உங்ளுக்கு சிறப்பா சமைக்க தெரியுங்ற ஏதோ ஒரு ரெசிபி வந்து நீங்க என்னோட பகிர்ந்துக்கொங்க
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா அதாவது பாத்தீங்க அப்டின்னா நம்ம வந்து அ இது எனக்கு நல்லா சமைக்க தெரியும் அது நல்லா சமைக்க தெரியும் அப்டின்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு எனக்கு எதுவு சமைக்க வராது ஏன்னா நா வந்து எங்க வீட்ல வளந்த வ வளந்தது அப்டின்னு பாத்தீங்கன்னா நா வந்து அந்த சமயல் அறக்குள்ள நா போனதே இல்ல ஆ ஏ நாம கல்யாணம் முடிந்த பிறகுதான் நா அந்த சமயல் அறக்குள்ள போனன் அப்டின்னு கூட சொல்லலாம் ஆ என்னது மாமியாரு அப்புறம் எங்க கணவர் இவுங்கதான் எனக்கு வந்து சமயல் எப்டி சமைக்க கிறது அப்டீன்றத சொல்லி் குடுத்துருக்காங்க சோ அத வச்சு நா ஓரளவு சமைப்பன் ஆ இப்ப பாத்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு கொழம்பு அப்டின்ற மாரிதான் நம்ம சமைக்க கிறது அ இப்ப பாத்தீங்கன்னா ஓ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு புளி கொழம்பா இருக்கட்டும் ஒரு நாளைக்கு பருப்பு கொழம்பு அப்றோம் ஒரு நாளைக்கு சாம்பார் அப்றோம் ஒரு நாளு கீர கூட்டு இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஏழு நாளும் அது இப்ப வீட்ல இருக்ற இல்லதரிசைகளுக்குடைய பெரிய பிரச்சனயே சமக்கிறதுதா
நிச்சியமா என்ன சமைக்குறது எப்படி சமைக்குறது அதுதான் பெரிய சவாலே தோழி
அதாவது நம்ம வெளில போய் வேல பாக்குறாங்க வெளில போய் வேல பாத்துரலாம் கூட எதாது ஒரு அ ஒரு அலுவலகத்துல கூட உக்காந்து வேல பாத்துட்டு வந்தரலாம் ஆனா வீட் ட்ல இருந்து அந்த சமைக்கிறதுங்குறது வந்து அம் அத யாராலுமே சரி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைல்ல இப்ப இல்லத்தரசி சிகளுடைய நெலமை இருக்குன்னு நா நெனைக்கிறேன் தோழி
ஆ நிச்சியமா தோழி சரியா சொன்னீங்க
சமச்சாலும் நா எம் நாம்ப பாத்து பாத்து பாத்து என்னதான் சமச்சாலும் நம்மளுடைய கவுங்க கணவர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு பதில் என்ன உப்பு இல்ல காரோம் இல்ல இந்த குழம்புக்கு போடுறது அத வச்சுருந்திருக்கலாம் நானு சமைக்கு பொழுதே நான் அவங்க கிட்ட கேப்பேன் இன்னைக்கு என்ன செய்யனு நீ நெனக்கிறத செய் அது ஒரு பதில் தான் அவுங்க கிட்டந்து வருது ஒனக்கு தோணுறத செய் நீ நினக்கிறத செய் ஆனா வந்து அவுங்க சாப்டும் பொழுது இந்த கொழம்பு வைக்குறதுக்கு கூட அந்த கொழம்ப வைத்திருக்கலாமே இதுதான் நா அவுங்க கூட இருந்து வரக்கூடிய பதில் ஆனால அந்த ஒரு நாள் அவுங்கள நீங்க செய்ங்க இந்தெந்த சமயல நீங்க செய்ங்க அப்டின்னாக்கா அவுங்ளுக் க்கு செய்வாங்ளா அப்டின்றது ஒரு கேள்விக்குறியாதா இருக்கு அந்த எடத்துல
நிச்சியமா நிச்சியமா பல அனுபவங்கள் நிச்சியமா தோழி இந்த ஒவ்வொரு குடும்பத் தலைவியுமே தினம்தினோ எ திர்கொள்ளக்கூடிய சவால்கள் தா ஆ இன்னக்கி பாத்தீங்கன்னா அதேதா இங்க நடந்துச்சு ஆ நாங்க வந்து சாய் பாபா கோயில் வச்சிருக்கோ இன்னக்கி வியாழ க்ழமைங்கறனால ஒரு பதினைந்துலந்து இருவது முதியோர்களுக்கு வந்து அன்னதானம் செய்வது வழக்கம்
ஆ ரொம்ப அருமயான செயல் தோழி
ஆ அந்த மாதிரி செயல்கள் செய்யம்போது இன்னக்கி வந்து த க்காளி சாதம் வந்துட்டு செஞ்சே அதுக்கப்றோ கம்பங்கூழ் வெயில் காலோங்றனால கம்பங்ககூழ் வந்து நம்ம செஞ்சு குடுத்தோ ஆ நானு சுமாரு எட்டு எட்டே கால்லருந்து அரை மணி நேரமா குட்டிக்கிட்டே இருந்தே வந்து சாப்ட்டுக்கங்க அன்னதானோ வந்து நம்ம குடுத்து விட்னு பாட்டித் தாத்தாங்களுக்கு சாமியெல்லா கும்ட்டுட்டு ஆ அளவுகள் ஒவ்வொருத்தருக்கு எவ்ளோ வேணுமோ எடுத்துக்கங்க அவுங்களுக்கு பேக் பண்ணியா ச்சு அப்டின் சொல்லி நா சொன்னே கணவரு மகனு வழக்கம் போல வெளயாடிக்கிட்டே இருந்துகிட்டு கடைசில கூப்ட்டு கூப்ட்டு பாத்தே வரவே இல்ல செரி நால்ட்ரை மணிலருந்து வேல செஞ்சுட்ருக்கன்னால
செரி நா வந்து சாப்ட்டுட்டே செரி டைம்மாய்டுச்சு நம்ப வந்து கொண்டு போய் குடுக்க வேண்டிய சூழ்நிலை அதனால சாப்ட்டு முடிச்சதுக்கப்றோ அவுங்ளுக்கு எல்லா பரிமாறி எல்லா குடுத்தாச்சு பாட்டி தாத்தாங்ளுக்கு பேக் பண்ணி குடுத்தாச்சு ஒன்பது மணிக்கி வந்து இன்னு கொஞ்சோ சாதோ சேத்தி எடுத்து வச்சிருக்லாமே அ அப்டின் சொல்லி ஒரு பதில் ஆ இங்க உள்ளவர்களுக்கு ஆ கணவருக்கு மகனுக்கு சாதோ வந்து பிடித்ததுனால இன்னு கொஞ்சோ நீ கூடுதலா எடுத்து வச்சிருக்கணுல கம்பங்கூழ் வந்து இன்னு கொஞ்சோ கூடுதலா எடுத்து வச்சிருக்க வேண்டியது தானே சொல்லுவாங்க சில சமயோ நம்ப கூடுதலா எடுத்து வெப் போ மதியோ நீ புதுசா சமச்சு தர மாட்டியா கேப்பாங்க ஆ நா ஒன்னுமே சொல்லல தோழி நா உங்கள அர மணி நேரமா கூப்டே ஒரு அஞ்சு நிம்ஷோ எழுந்திருச்சு வந்து இது பண்ணிருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனயுமே இருந்திருக்காது ஒன்னு தவறில்ல இருக்றத சாப்ட்டுட்டு கெ கெளம்புங்க நிச்சயமா ம தியோ வேற உணவு சமச்சு தரே அப்டின் சொல்லி சொன்
அப்ப உண்ம அதுதா பாருங்க இப்போ நம்ம கூப்புற நேரத்துல வந்து சாப்ட்டாங்ன்னா அது நமக்கு இப்ப எங்க வீட்டயே எடுத்துக்கிட்டாமி பாத்துக்கோங்க நாங்க சமச்சு வச்சுட் டோ அப்டின்னா எங்க எங் கணவர வந்து சாப்புடுங்க சாப்புடுங்க சாப்புடுங்க நம்ம கூப்டுகுட்டே இருக்கணு அவுங்க வந்து சாப்ட்டுட்டாங்க அப்டின்னாக்கா நமக்கு அடுத்த வேலைக்கு நம்ம போய்டலா அடுத்தவங்க சாப்ட்டாங்ளா அத நம்ம கழுவி போட்டோமா அடுத்த வேல என்ன இருக்கு அப்டின்றத நம்ம பாத்துட்டு அதுக்கு அடுத்த வேளைக்கு நம்ம
கண்டிப்பா இன்னொன்னு பெண்கள் வந்து நமக் கடைசியாதா சாப்புடுவோ ஒரு சில நாட் கள் நம்ம மூண்ற மணி நாலு மணிக்கு எழுந்திருச்சு இந்த அன்னதானத் தன்னைக்கி வந்து ரொம்ப நேரத்துலயே எழுந்திரி கிறமாதிரி இருக்கு தேநீர் அருந்துறப்பழக்கமு இல்ல அப்ப அத்தன வேலைகள் செஞ்சு முடிச்சுட்டு ஆ நம்ம தொடர்ந்து வேல செய்யறதுக்கு நிச்சியமா நம்ம ஒட ஒடம்புலயு ஆ அந்த எனர்ஜி இருந்தாமட்டுதா அடுத்த வேல நம்ம நால செய்ய முடியு
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ அந்தமாரி சூழ்நிலைகள்ல ஏதாவது ஒரு நாள் நம்ம முன்னாடி சாப்ட்றதா துங்கனாலு இப்டி ஒரு ப்ரச்சனைகள் வந்து வந்துருது சேத்தி எடுத்து வெச் சா காலை சமச்ச உணவே மதியோ குடுக்கறியான் கோப்பாங்க ஏ அதனால மொதல்ல வந்து கொஞ்சோ வருத் தமா இருக்கு இப்ப வந்து அவுங்க அந்த மாதிரி கேக்காம இருந்தாதா வருத்தமா இருக்கு சேரி இன்னிக்கி நீங்க இத கேட்டுடீங்கல்ல அப்டிங்கற மாதிரி பழகிருச்சு
அப்டிதா தோழி இருக்கு இப்ப பாத்தீங்க அப்டினாக்கா நம்ம சேரி நம்ம இன்னிக்கி க கால்லே எதோ ச சமைக்கிறோ அத சேத்து வெச்சு மத்தியானத்துக்கு குடுத் இதலா அப்டின்னா நம்ம அந்த மத்தியானோ குடுக்கறது எப்டிதா அவுங்கள்ட அந்த நாலு கேள்வி வாழறதுவுட நம்ம மத்தியானத்துக் புதுசா எதா சமச்சே குடுத்தறலா அவுங்க ஆ இந்த போய் இந்த அந்த இது நீங்க கொஞ்சோ பண்ணிருந்திருக்கலாமே இத பண்ணிருந்திருக்கலாமே அத பண்ணிருந்திருக்லாமேன் சொல்லி அவுங்கள நம்மள கேள்வி கேக்கறதுகு பொழுது கால சாப்பாடு கால சாப்பாடு சாப்ட்டுக்ளா மதியான சாப்பாடுக் புதுசா எதா செஞ்சிற்றே அப்டின்றமாதிரி நம்ம வந் து செஞ்சற்லா அப்டிதா இருக்கு காலை நேரேங்களா இருகட்டு மதிய நேரங்களா இருகட்டு பிரியா கணவர்லா பாத்தீங்கன்னா இப்ப வெளில வேலைக்கு போய்ட்டு வராங்கன்னா அவுங்க வருவது என்னவோ ஆ ஒரு ஒரு ஒரு நேரம் கழித்துதா வராங்க இருந்தாலு அவுங்களோட சூழ்நிலையு புரிது இருந்தும் நம்ம படுக்குறது பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி ஒரு மணி ஆய்டுது நம்ப அடுத்த நம்ம துங்கி திரும்ப எழுது திரும்ப கால்ல நம்ம நாலு மணிக்குலா எழுந்து அடுத்து நம்முடைய வேலைகள தொடர்ந்து நம்ம பாக்கணும் சோ அவுங்க சா அவுங்களுக்கு நம்ம சாப்ட்டு அவுங்க வந்தாங்களா கை கால் கலுவுனாங்களா குளிச்சாங்களா சாப்ட்டாங்களா அவுங்களுடைய வேலைய முடிச்சுட்டு அவுங்க நவுந்துட்டாங்கன்னா நம்ம வேல நம்ம அடுத்தத கழுவி வெக்கிறது போறது வரது அடுத்து நம்ம வந்து இந்த சமையலறைய சுத்தோ பண்ட்டு படுக்கணு அப்டிங்கிற வேல நமக்கு அதுக்கு அடுத்து நமக்கு வேல இருக்கதா செய்து சோ அந்த எடத்து நம்மள அவுங்க வந்துட்டு நம்மள கொஞ்சோ நம்மள ஓய்வெடுக்க உட்டாங்க அப் டினா நல்லாருக்கமுடியு இது என்னது எங்க வீட்ல மட்டு நடக்கற செயலா இல்ல நா பேசனா என் நறைய தோழிகள் ஒட கூறக்கூடிய ஒரு மிகபெரிய ஒரு குற்றசெயலாவே இருக்கு
இல்லைங்க இது வந்து இந்த எண்ணம் எனக்குள்ளயு இருந்திருக்கு பட் நா நம்மளுடைய தோழிகள்கூட பகிர்ந்துக்கபோது இது நமக்கு மட்டு இல்ல இது ஒவ்வொரு குடும்பத்திலியுமே பெண்கள் வந்து சிரமத்துக்கு ஆளாகறாங்க அப்டிங்கறத வந்து நமக்கு தெரிய வந்தது இன்னொன்னு வந்து நா உளவியல் ஆலோசனைகள் வந்து தருவது வழக்கம் ஆ மருத்துவ துறையில கொஞ்சோ‌ ஆ அதிக ஈடுபாடு அத பத்தி படிச்சிருக்கிறனால ஆ மருத்துவ ஆலோசனைகள் வந்து குடும்ப பிரச்சனைகள் குழந்தைகள் பிரச்சனைகளுக்கு வந்து உளவியல் சார்ந்த கருத்துக்கள் குடுக்கக்க கூடிய துறைையிலையு ஆ நா பங்களிச்சிட்டு இருக்கே அதுலையு பெரும்பாலான பெண்கள்னுடைய மன வருத்தங்கள் வந்து நிச்சயமா ஆ இதுவாதா இருந்துருக்கு ஆ அத வந்து ஒவ்வொரு ஆண்களு புரிஞ்சிக்கிட்டாங்க அப்டின்னா நிச்சயமா வந்து உவு ஆ எல்லா பெண்களுக்கு வந்து ஒரு அ எப்டி சொல்றது நிச்சயமா ஒரு நிம்மதி வந்து கிடைக்கு
ஆமா அதாவது நீங்க சொல்ற மாரி பாத்தீங்ன்னா இது வந்து நம்மளுடைய இல்லத்தரசிகளுடைய செயல் மட்டு கெடையாது ஒவ்வொரு ஆண் கணவர்களும் ஆண்களும் இத வந்து நம்ம இல்லதரசியளும் மனைவியருடைய துயரத்தை இது ந்த அளவுக்கு அவங்க சிரமப்படுறாங்களா பொழுது வீடு ஒரு பொழுதுஃபுல்லா வீட்டு வேலைகள் அனைத்தையும் பார்க்கிறாங்க துணி துவைக்கிறத இருக்கட்டு இல்ல துணி மடிக்கிறதா இருக்கட்டும் பாத்திர தேய்கிறதா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளை பாக்குறதா இருக்கட்டும் வீண் நண்ப அதாவது தூங்கி எழுந்து காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து நைட்டு அந்த கிச்சன அதாவது ந்த சமையலறையை சுத்தம் செய்து வைத்து படுக்கறது வரைக்கு நமக்கு வேல தா எல்லா இல்லதரசிகளுக்கும் ஒரு ஆண் ஆண் அப்டின்ற பட்சத்துல அவங்க வெளில போறாங்க வெயில் அலையறாங்க வெளில போயிட்டு வராங்ககிறது அது ஒரு அவங்களுக்கு சிரமமான வேலை இருந்தும் நம்ம வீட்டுல இருந்து இவ்ள வேலைகளை பாக்குறோ போறோ வரங்கிறது வந்து நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம வீட்டுல வேலை இருக்கு இதுல பத்தாதுக்கு நம்ம பெத்ததுங்க அவங்கள வச்சு சமாளிக்கிறது ஒன்னு அ இது நம்ம பெத் த்ததுங்களையு வச்சு நம்ம பாத்துக்கணு அவங்க பெத்து உட்டதையு வச்சு நம்ம பாத்துக்கணு அப்டிங்க பொழுது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தா இல்லதரசிகளோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இத வந்து ஆண்கணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சோ உதவிகரமா அவங்க ஒரு உதவியு நமக்கு பண்ண வேண்டா வந்து சீக்கிர சாப்பிட்டுட்டு கொஞ்சோ நம்மள கொஞ்சோ இந்தக்கு சமையல்கட்டுலருந்து விடு கொஞ்சோ விடை கொடுத்தாங்கன்னா நல்லாருக்கு நன்றி தோழி உங்க கூட நெறைய விஷயங்களே நா பகிர்ந்துகிட்டேன்னு நெனைக்கிறே மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக் கும் பொழுது கண்டிப்பா நம்ம பேசலா
நன்றி தோழி நன்றி